ஹலோ ஆ சொல்லுங்க
ம் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க இல்லங்க இன்னு சாப்புல்ல இல்ல இல்ல சொல்லுங்க
என்ன சாப்ட்டீங்க
இன்னு சாப்புல்லங்க இனிமேட்டுதா சா பட்னு நீங்க சாப்
நாங்களா சாப்டங்க மணி நைன் நைன் தெர்ட்டி ஆச்சு இன்னு சாப்புல்லீங்ளா
இல்ல இது இவ தொனையாதா யோஸ்ச்சு சமைப்போ
நீங்கதா சமைப்பீங்ளா
ஆ ஓர் அளவுக்கு
ஓ நாங்கல்லா சாப்டாச்சுங்க சப்பாத்தி சாப்டாச்சு
ம் ம் ம்
சப்பாத்தியு பன்னீர் மசாலாவு சாப்டாங்க
ஓகே ஓகே ஓகே
நீங்க என்ன சமைப்பீங்க எல்லா பிரெண்ட்ஸோட இருக்கீங்ளா
ஆ ஆமா
ஓகே என்ன இன்னிக்கு ஸ்பெஷல் என்ன சமைக்க போறீங்க
இன்னிக்குலா எதுவு ஸ்பெஷல் இல்ல வெறு தோசதா உத்துவோ வேற என்னா பண்ணுவோ நீங்க
தோசைக்கு சட்னி
சட்டினியா அதுவு தெர்ல
து தக்காளி வெங்காயோ ரெண்டு போட்டீனா தக்காளி சட்னியாச்சு
ம் இல்ல முட்ட வெச்சு முட்டமசாலா மாரி எத்னா போட்ருவாங்
ஓ என்ன ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா இல்ல படுச்சுட்ருக்கீங்ளா
காலேஜ்
காலேஜ் என்ன படுச்சுட்ருக்கீங்க
ஐ டி
புரிலைங்க ஐ ஓ ஓகே ஓகே எங்கேங்க எந்த காலேஜு
ஒரு கிங்ஸ் காலேஜ் தெரியுமா ஸ்ரீவரம்புத்
ஓ கேள்விப்பட்ருக்கே ஆனா பாத் நாங்க ஹவுஸ் ஒஃபுங்க குழந்தைங்க இருக்காங்க
ஓ ஓகே ஓகே
எல்லாரு சாப்ட்டாச்சு எல்லாத் தூங்கியாச்சு நாங்க எங்களுக்கு கொஞ்சோ ஒர்க் இருக்கிறதுனால இன்னு தூங்கல
ம் அதனால வந்து
அப்ப என்ன நல்லா சமைப்பீங்க அங்க யாரு சமைப்பாங்க நல்லா
எல்லாரு சுமாரராதா சமிப்போ அவுளோ இதுவாலா சமைக்க மாட்டோ
எல்லா ஹோட்டல்ஸ்லே சாப்ட்டுக்குவீங்ளா
முடிஞ்சளவுக்கு சமைப்போ முடியாத பச்சத்துல ஹோட்டல் தா
முடிஞ்சளவுக்கு வீட்லே சமச்சுட்டா நல்லது ஹெல்தி ஃபுட்டு் ஹோட்டல்ஸ் எல்லா பா தீங்னா ஆ நெறைய மசாலா ஆட் பண்ணிர்பாங்கல
ஆமாங்க
இப்ப பிரெண்ட்ஸ் எல்லா சேந்து எங்யாவ்து அ ஜாலியா ட்ரிப் எதா போவீங்ளா எங்யாவ்து டூரு இந்த மாரி போயிர்ப்பீங்குள
ட்ரிப்புலாயா போவோ இப்போ போல இப்ப எக்ஸாம் போய்ட்ருக்கு அது இதுன் போறதா இல்ல
லீவ்ல லாஸ்ட் டைம் எங்கியு போகலீங்ளா
ஆ போன இ எங்களுக்கு பக்கத்துல இது ஒரு மல ஒன்னு இருக்கு பருத மலன் தெரீங்ளா
ஆ தெரிய்ங்க நல்லா கேள்விப்பட்ருக்க மோஸ்ட்லி நெறைய பேர் போவாங்க மருத மலைக்கி பசங் பசங்களோட போனீங்ளா
ம் பசங்களுதா போன
ஓகே ஓகே
ம் நீங்க
நா எங்கெங்க நாங்கலா சம்மர் லீவல போனோங்க அப்ப பாத்தீங்ன்னா ஊருக்கு போனுங்க அப்பம்மா வீட்டுக்கு
ஓ ஓகே
பசங்கலா நல்லா ஜாலியா தோட்டத்துல நல்லா வெளையாட்னாங்க ஃப்ரீயா
ம்
கெணத்து தண்ணில வெளையாடுனாங்க மோட்ரு தண்ணில நல்லா வெளையாடுனாங்க
ம் சேர் சேர் ம்
சிட்டிலலா பாத்தீங்ன்னா அந்த மாரி லைஃப் கெடைக்காதுல
ஆமா ஒயாம நீங்க பொள்ளாச்சி சைடா
ஆமாங்க
ம் பாஷலே தெரிது
அ அப்பறொ பாத்தீங்ன்னா அ சிட்டிலலா அதி குமா வெளையாட்றகோ இல்ல அதிகுமா பிளேஸல்லா இருக்காது கிராம் திலால பாத்தீங்ன்னா நறையா பிளேஸ் இருக்கு கொழந்தைங்ளுக் விளையாட்றக்கு நல்ல ஃபுட்டு கெடைக்கு எ எல்லாமே கொஞ்சோ இயற்கையா கெடை வெஜிடபுள்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சோ இயற்கையா கெடைக்கு லீவுட்டா நாங்க பாத்தீங்ன்னா கிராமத்துலதா இருப்போ
ஓ நல்ல விஷ்யமா அதைய பழக்குறது
அது கிராமத்துக்குலா போய்ட்டாங்கனா பசங்க அப்டியே ஊர்க்கே வரமாட்டாங்க அங்யே இருந்துக்கிற அப்டின் சொல்லி சொல்வாங்க
ஏசி
போ மாட்டேன் சொல்லுவாங்க ஏன்னா அங்க கொஞ்சோ ஃப்ரீனஸ் கடைக்குதல்ல உங்களுக்கெல்லா எப்படிங்க கிராமத்துல இருக்கறது புடிக்குமா இல்ல சிட்டி லைஃப் புடிச்சிருக்கா
ம் இல்ல கிராமம்தா எப்பயுமே நாங்கயே அந்த அந்த பக்கம்தா
ஓ சரி சரி
உங்களுக்கே சொந்த ஊரு அதானா
ஆமாங்க நாங்க கிராமத்து சைடு தாங்க சொந்த ஊரு
ஆ சரி தசா ப்ரோ காசு
காலியா இருக்குங்க இந்த மாரில்லா இருக்குங்களா நல்லா காத்து நல்லா ஒரு என்டர்டைமண்ட் எல்லாமே அ என்ன சொல்றது ப்ரீனஸ்ஸா இருக்கு
எங்க சென்னைலயா
நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லா நல்லா விளையாடுவீங்களா
ஹலோ
ஸ்போர்ட்ஸ் எல்லா நல்லா விளையாடுவீங்களா
இல்ல இல்ல அவன் ஒண்ணுமே விளையாட மாட்டா தண்டத்துக்கு ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
உங்க நேம் என்ன
இங்க நேம் எல்லா சொல்லக் கூடாது
நேம் சொல்லக் கூடாதா ஏன் நேம் சொன்னா நாங்களா பண்ற போறோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குதுங்க கேக்குதுங்க எல்லா எல்லாமே ஃபுட்டு் சமச்சுட்டு இருக்கீங்ளா
இல்ல இல்ல ஃபுட் எல்லா சமைக்கல சாப்ட்டே முடிச்ட்டோம்
சாப்ட்டே முடிச்சாச்சு தோச சாப்டாச்சுங்ளா
இல்ல இல்ல தோசலா இல்ல
ம்
மேகி செஞ்சோ
மேகி என்ன வெஜிடபிள்ஸ் இந்த மாரி ஆட் பண்ணி செய்வீங்ளா இல்ல எக் மட்டு அதுல மிக்ஸ் பண்ணி செய்வீங்ளா இல்ல நார்மலா அ
ரெண்டுமே மிக்ஸ் கொஞ்சோ
ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வெறு எண்ணெய் கொஞ்சோ தண்ணி வெறு மேகி மட்டு ஆட் பண்ணி செய்வாங்க ஆமா லைட்டா சும்மா ஒரு ரெண்டு டிராப் தண்ணி நெறைய குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு மேகிய மிக்ஸ் பண்ணிடுவாங்க சுடு தண்ணியில
ம் ம்
வெஜிடபிள்ஸ் எக் நாங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பா சாப்புடுவோ கேரட்டு பீன்ஸ்ஸு
ஆ
மேகினா கொஞ்சோ சீக்கிரமா வேல முடிஞ்சிருல்ல இங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேல
ஆ நீங்க எப்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்களா இல்ல வீட்ல ஸ்டே பண்ணிருக்கீங்களா
நாங்கல்லா வீட்ல தாங்க ஸ்டே பண்ணி இருக்கோ ஃபேமிலியோட இருக்கோம் இல்லைங்
ஃபேமிலியோடயா மேரேஜ் ஆயிடுச்சா என்ன பண்றாங்க கொழந்தைங்க
கொழந்தைங்கல்லா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபிரீ கேஜி படிக்குராரு ஒருத்தரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போறாரு
ஆ ஆ ம்
இப்ப குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க
ஃபோர்த் ஸ்டாண்டட்றிங்க குட்டி குட்டி பசங்கன்றிங்க
ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்
ஓ ஓ
இந்த மாரி ரேஞ்சில இருக்காங்க
ம் ம்
நீங்க பாத்தீங்கன்னா உங்க கூட பொறந்தவங்கள்லா என்ன பண்றாங்க அப்பா அம்மால எப் அப்பா அம்மாலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
அப்பா இங்கல்ல அப்ராட் இருக்காரு அம்மா ஹவுஸ் வைஃப்
ஹவுஸ் வைஃப் அவுங்க நல்லா சமைப்பாங்களா அவுங்க ம் நல்லா சமைக்கிற ஃபுட் ஏதாது சொல்லுங்களே உங்களுக்கு தெரியுங்களா
அவுங்க சமைக்கற ஃபுட்ல எனக்கு எல்லாமே தா புடிக்கு ஸ்பெசிபிக்கா எதுவு இல்ல பூரி சுட்டா புடிக்கு
பூரியு பூரி என்ன எல்லாரு ஒரே மாரி தா சுடுவாங்க
ஆ ஹா அவங்க சாம்பார் கொஞ்சோ டிஃபரண்டா வெப்பாங்க கெழக்கு புடிக்காது ஆமா எனக்கு கெழங்கு புடிக்காது
கெழங்குன்னா என்ன கெழங்கு
இது பூரிக்கு எப்யு ஒரு கெழங்கு தானே வெப்பாங்கு
இதுக்கெழங்கு பொட்டேட்டோ ஆட் பண்ணி ம்
ஆ ஆ அ ஒரு மசாலா குடுப்பாங்க ஆ அது எனக்கு புடிக்காது
உங்களுக்கு புடிக்காதுங்களா
ஆமா ஆமா
அப்புறோ என்ன அதுல சாப்புடுவீங்க தொட்டுக்கறதுக்கு
சாம்பாரும் அ சாம்பாரு சட்னியு வெச்சிப்பே தேங்கா சட்னி
ஓ சாம்பாரு தேங்கா சட்னியுங்களா பூரிக்கி
ஆமா
அது நல்லா இருக்குங்களா தோசைக்குதா நல்லா இருக்கு
இல்ல இல்ல சூப்பரா இருக்கு சப்புட்டு பாருங்க
ஓ ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேங்க நாங்க பாத்தீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கு இந்த மாரி சாப்டா புடிக்கு
ம் ம் நாய் வளக்கறீங்களா
இல்லைங்க நாயெல்லா ஓ நீங்க வளக்குறீங்களா நாயி
ஆ நா வளக்கற ஒன்னு வளக்கற
நாயி பூன இந்த மாரில கண்டா பயோ அதெல்லா பக்கத்துல கூடோ போ மாட்டேங் தொட்றக்கு எங்க வீட்ல இருக்கு ஆக்சுவலி வளர்க்குறாங்க ஆனா அ அங்க போய்ட் டச் பண்றதோ அந்த மாரி எல்லா பண்ணவே மாட்டாங்க புடிக்காது
ஊர் சைட்ல அங்க வளக்கறாங்ளா
உ ஊரு சைட்லருக்காங்
ஆ எங்கிட்ட ஒரேயொரு நாய்தாருக்கு
உங்ககிட்ட இருக்குங்ளா அதுக்கு என்ன ஃபுட்டல்லா போடுவீங்க அது எந்த மாரியெல்லா சாப்புடு
அங் எல்லா மே எல்லாமே போடலா நம்ப சாப்பிறத் போட்லா அது சின்ன வயசுலே பழகணு இல்லனா அப்புறோ அது கேக்குறதா நம்ம குடுக்குற மார்ருக்கு
எங்க வீட்டெல்லா பாத்தீங்ன்னா அது ஃபுட்டு எதையுமே ஒரு இப்ப ஒரு சா ம்பாரு சாதமா போட்ற அப்டீனா அதுல பாத்தீங்ன்னா இந்த ரசோ காய் இந்த மாரில்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரே சாப்பிட போட்ட சாப்பிடாது அது டேஸ்ட்டா இருக்கணு சாப்பாடு அ எதுவு எக்ஸ்ட்ரா எதுவு மிக்ஸ் பண்ணிருக்க கூடாது
என்ன டாகு
அது நேம் மல்லா தெரியாது ஒயிட் கலராருக்கு
பொமேரியன் கீழ அ புசு புசுன்னு
சுருட்ட முடியாலா இருக்காது முடி ஒயிட்டாருக்கு ஆனா முடியெல்லா அதிகமாருக்காது
அதா குள்ளமா சின்னதாருக் மூஞ்சி மட்டு இப்டி ட்ரையாங்கள் ஷேப்ல மூக்கு மட்டு கொஞ்சு பொடப்பாருக்கு ஆ ஆ ஆ ஆ பொமேரியன் நாய் இல்ல
அது பாத்தீங்ன்னா சுத்தமான ஃபுட்டு தா சாப்பிடுதே
ம்
க்ளீனாருக்கணு சாப்பட்றதுக்கே அப்பற பால் நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சாலு சாப்பறது கெடயாது
ஓகே
என்ன சொல்றது மட்டன் சிக்கன் அந்த மாரிதா அது அந்த மாரி கிரேவில அந்த மாரி கொழம்பல எல்லா சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வெச்சா சாப்ட்டுக்குதுங்
ம் ம் வர முடிமா
ஏனா எங்க வீட்ல பாத்தீங்னா மாடு அ இந்த மாரி ஆடு இந்த மாரியெல்லா இருக் கு ஆ அது பாத்தீங்கின்னா யாருமே டச் பண்ண கூடாது யாராவ்த் புத்சா ஒரு ஆள் வந்தா கூட பாக்கறதுக்கு அ பக்கத்துல போனா கூட ம் கடிக்க ட்ரை பண்ணு அ யாரயு பக்கத்துலே விடாதுங் புதுசா யாராவ்த் வந்தாங்கன்னா வீட்டுக்கு எப்பவுமே காவலாவேருக்கு உங்க வீட்ல எப்படி இருக்குங்
அ அதுவா ஹைட்டாருக்கு நாய் பாத்துர்பீங்களான் தெர்ல ரொம்ப ஹைட்டாருக்கு ம் அதா
ரொம்ப ஹைட்டுங்ளாங்
ம் ஆமா ஆமா ரொம்ப ஹைட்டுதா ஒரு ஆள் ஒசறதுக்கு இருக்கு தூக்குனா ம் எல்லாமே சாப்பிடு ஓரளவ்க்கு சிக்கன்ல எதிருந்தா போட்டாலு சாப்ட்ரு
ஓஹோ சிக்கன்ல போட்ட தா சாப்புடுங்ளா
ஆ பால் எப்பயா சாப்டு அது தோன்னாதா மாட்ட தய்ரு அது மாரி எப்பயாது அதெல்லா அனா சிக்கன் எப்ப போட்டாலு சாப்ட்ருவார்
ஆமா எல்லா டாக்கு பத்தீங்னா சிக்கன் அந்த மாரி அது ஸ்மெல்லு தூரத்துல வரப்பரு கண்டுபிடிச்சுவாருங்க எந்த மா எந்த மாரி ஃபுட்டு கொண்டு வர்றாக அப்டின் சொல்லி
அதல்லா நல்லா தெரியு
ம் வீட்டினுடைய ஆளுங்க எ எல்லாத்தையுமே கண்டுபுடிச்சுரு புதுசா யாராவ